சிஸ்டர் எப் ஏன்
நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க
நீங்க சொன்ன ரெசிபில்லாம் ட்ரை பண்ணன் நல்லாவே வந்துச்சு
ஓகே ஓகே சிஸ்டர் சிஸ்டர் நீங்க இந்த மாரி ரெசிபிஸ்லாம் ட்ரை
அதான் நான் சொன்னேனே நான் நிறைய வந்து பிளான்ஸ்லந்தே நிறைய ட்ரை பண்ணுவன் கொஞ்சம் கலர்ஃபுல்லா வேண்டிக்கதுக்காக செம்பருத்தி அந்த சங்கப்பூ அந்த லயே கொஞ்ச்ரை பண்ண கலர்பியுள்ள இருந்தானா கொஞ்சம் பசங்களும் என்டர்டயன்மெட் பண்ணி சாப்பிடுதுங்க
ஓகே ஓகே
இது பேபிஸா இருக்கும் போது நல்லா குக்கர்லயே இந்த உருளைக்கழங்கு கேரட் பாதாம் ரைஸ் கொஞ்சம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் பேபியில அப்படியேதான் ஊட்டிட்டு இருந்தேன்
சேரிங்க சிஸ்டர்
விட்டாங்களே தோசை இந்த மாரிதான் கொடுக்க முடியும் அதனால அதுக்க என்னமோ அதுதான் பண்றது
ஓகே ஓகே ஓ ஓகேங்க சிஸ்டர் ஒகேங்க நீங்கனா கேரட் அ தோசை பீட்ரூட் தோசை ல்லாம் டரை பண்ணிருக்கீங்களா சிஸ்டர்
இவங்களுக்கு தான் வெஜிடபிள்ஸ் லைட்டா போனாலே வந்து சாப்பிட மாட்டுவங்க எல்லாமே நான் ஸ்மாஷ் பண்ணி அதெல்லாம் வாட்டரா எடுத்துதான் மிக்ஸ் பண்ணி
ஓ வாட்டரா எடுத்துன்னா கேரட் வேக வச்சு தண்ணி எடுத்து ப மிக்ஸ் பண்ணுவீங்களா
ட்டுப்பயே நல்லா அரைச்சட்டும் வேக வச்சாலே நல்லா மாவு மாதிரி ஆயிருகம்ல அதே நம்ம தோசைில மிக்ஸ பண்ணி கொடுத்தா வாயில தட்டுப்படாம இருந்தா சாப்பிடணும
ஓ அப்ப கல தோசை கலரா இருக்கும்ல ஆரஞ்சு கலர்ல
அதுதான் கலர்புல்லா இருந்தா தானே லைக் பண்ணுதுங்க ஆரஞ்ச் கலர் ரெட் கலர் அப்படன்தா க ஃ தோசையா இருக்குல நம்ம சாதத்துல கூட அத மிக்ஸ் பண்ணி சாப்பிட கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்னும்ல
ஆஹ்ஹஹ ஓகேஓ வேக வச்சு அதை எடுத்து அது அப்படி சா பால பசஞ்சு கொடுத்துங்களா ஓகேஓக பட் அ அந்த காரம் டெஸ்ட்டே இருக்காதுல்ல
நம்மதான் குழம்புத்துவோம்ல
அதை வச்ச எப்படி சடிஸ் மருக்கு கடைச்சிக்கிறது தான் கேகேகே பசங்க மோஸ்ட்லி வெஜ்ஜுங்களா நான்வெஜ்ஜுங்களா
எல்லாமே நான்வெஜ் டைப் தா யாருும் வெஜ்ஜு கிடையாது ஹ ஹும் அதனால நம்ம இப்படி கொடுத்த தாயா சா பட்படுத்த மாதிரி அதல்ல கொடுத்தாாதானே கொஞ்சொ ஹெல்த்தியா இருக்கு அதையே நம்பிட்டருக்க முடியாது லொ
ஆமா ஆமா ஆமா சிஸ்டர் ஓகெஓகெ
ஆ எ ப்பளெ பன்னா மட்டு தா இங்க எல்லாத்துக்கு கசோ
ஓ ஓகே ஓகே சிர் ச நேற்று ஒருட இதுல பாார்த்தேன் இந்த ஒரு வீடியோ பாாரத்தேன் அந்த வீடியோல அப்படிதான் சொல்லிருக்காங்க வெஜ்ஜை விட ந சரி நான்வெஜை விட வெஜ்ஜு மட்டுமே சாப்பிடுறவங்களுக்குதான் லாங் லைஃப் இருக்குன்னு சொல்லட்டோ அதுக்கு வந்து ஒரு அதுல வந்து ஒரு டாக் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு ஏதோ ஒரு ஜெனட்டிகோட வதை வந்து நம்ம உடம்புல இருந்து இருந்துச்சுன்னா நம்ம லாங் லைஃப் இருப்போம்மா அப்படின்ற மாதிரி அஹ் அது ஏதோ ஒரு ஏதோ ஏதோ அது இப்பதைக்கு சைனால மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏதோ சீசான்னு சொல்லிட்டு ஏதோ பேர் சொன்னாங்க சொன்னாரு அந்த அது வந்து ஒரு சில ஏரியால இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த உடம்புல வந்து செக் பண்ணி பார்த்ததுல அந்த ஜெனட் இருக்குங்களாமா அது யாராருக்கெல்லாம் இருக்கு அவங்கல்லாம் வந்து பாத்த பார்த்தீங்கன்னா நூறு வயசுக்கு மேல வந்து இருக்காங்க உயிரோட இருந்து இருக்காங்க இப்பவும் இருக்காங்க பட் அதே அந்த இந்தல்ல வேற ஜனிடிக்கு இருக்கவங்களாம் வந்துட்டு லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சோ அப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜெனத்திக் யார் யார் இருக்கு செக் பண்ணி பாத்தோம்னா அவங்களா வந்துட்டு லாங் லைப்வ வாழ்றவங்ளா இருக்காங்ளா பாத்தா கன்பார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ட்ரோட பேட்டி கொடுத்திருந்தாங்க அப்போ வந்து ஆக்சுவலி நம்மளோ நம்ம ஆக்டர் சொ தமிழ் ஆக்டர்ஸ் ஒருத்தர் அவர் பேரு எனக்கு ஆக்சுவலி மறந்துருச்சு பழைய படத்தல்லாம் நிறைய நச்சிருப்பாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இரு அவர் வந்து வெறும் வெஜ் பசத அவரோட உடம்புல அந்த ஜெனிக் இருக்குங்களாமா அவருக்கு இப்ப வயசு வந்து தொண்ணூத்தி ஆறு ஆகுதுங்களாமா இப்பவும் வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான் சொல்லி பேட்டி கொடுத்திருக்காரு அவரோட பேட்டி எடுத்து போட்டு தான் அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு சைனீஸ்ல இருக்கவங்கல்லாம் இது அதனால தான் அவங்களோட லைப் வந்து லாங்கா இருக்கு நம்ம ஊர்லயும் வந்துட்டு இவருக்கு மட்டும் தான் இப்பத பைன் பண்ணிருக்கோம் பட் நம்ம ஏஞ் அதிகமா இருக்கரதுனால செக் பண்ணி பார்த்தா அதுட்ரூவா இல்லையா எடுத்து பைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சிஸ்டர் அதனா நியூ இன்ஃபர்மேஷனா இருந்தது எனக்கு
ஆமா நியூவா தான் இருக்கு பட் வெஜிடேபிள்ஸ் தான் ஹெல்தி தெரியும் பட் இப்போ உள்ள பசங்க சாப்பிட மாட்ட இருக்காங்களே வெஜ் ஃபுட் லைக் பண்றாங்க வெஜிடேபிள்ஸ்னா கொஞ்சம் லைக் பண்ண மாட்டே இருக்காங்க இந்த மாதிரி டாடி கொடுத்தாதான் உண்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி அரைச்சு அப்படி இப்படித்தான் ஆஹ் இறங்கி நான் எப்படியோ ஒண்ணு உள்ள எடுக்கணும் நான் இன்டேக் எடுக் கனும்
ஆஹ் ஆக்சுவல சைனீஸ்ல இருக்கவங்களாம் லைப் கம்மி சீக்கிரம் இத ஆய்டுவாங்க அப்படின்ற மாதிரிதான் நான் கேள்விப்பட்டுருக்கேன் பட் அந்த சில பர்டிகுலர் ஏரியில இருக்கவங்கள இவ்வளோ லாங் லைப்ல இருக்காங்க அது ஒரு ஜீன் வந்து காரணமா இருக்குங்கிறதெல்லாம் நேத்து தான் பார்த்தேன் இத நேத்து
சைனீஸ்ல வந்து அன்வான்டட் புத்தா அதிகமா எடுத்துப்பாங்க
ஆஹ் ஆமா ஆஹ் வருக்கும் அது அந்த ஜீன் வந்து என்ன பண்ண ஜீனோட ரீசன் கூட சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் அது வந்து நம்ம உடம்புல இருக்க கெட்டதெல்லாம் வந்து பிஃயூரிப பண்ணிட்டே இருக்குமாமா அதுதான் இந்த ஜீனோட முக்கியமான வேலையாம இந்த ஆக்சுவலி நம்மளுக்குல்லாம் வந்துட்டு இருக்க அந்த குட் புட் பாக்டீரியா இருக்க வரதான் நம் உம்பல இருக்க கெட்டதல்லாம் கிளீன் பண்ணூகலாமா குட்பேக் பாக்டிரியா போயிடுச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து நட் தடுத்து ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருதாமா இம்யூனிட்டி பவர் குறைய குறைய பட் அவங்களுக்கு அந்த ஜீன் இருக்கு வந்துட்டு அந்தது அந்த குட் பாக்டீரியா எப்பயுமே குறையவே குறையாதுங்களாமா அந்த ஜீனோட பர்பஸே வந்து உடம்பு இருக்க கெட்ட எதாவது சிரிப் பே பண்ணி நல்லத கொண்டு வர்றதுதான நம்மா அதனால தான் அவங்களுக்கு வந்து லாங் லைஃப் இருக்காங்க அப்படி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஹ் ஜீனுக்கு கூட பேர் சைனீஸ்லயே வச்சிருந்தாங்க ஆஹ் ஜீன் பேர் கூட சைனீஸ்லயே இருந்துச்சு
அஹ் நேம் எல்லா ஞாபகம் இருக்காது
ஆமா சிஸ்டர் ம் ஓக்கே அ நியூவா தான் இருந்துச்சு ஆமா சிஸ்டர் ஆக்சுவலி நேத்துதான் ஆக்சுவலி அந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோலாதா பாத்தேன் அப்பதா கிளீரன்சே பண்ணி அந்த ரிப்போர்ட் கூட அட்டாச் பண்ணிருந்தாங்க அப்பதான் நீயூருக்கே இது ட்ருங்கரத நம்புனே
ஆமா ட்ரூ நெறைய இருக்கதா செய்து நமக்கு தா தெரியல நெறய இன்னு இருக்கும் ஆனா நமக்கு தா தெரியில ஆமா
அது கூடவே எக்ஸ்டவா இன்னொரு அடுத்தது அப்டேட் பண்ணியிருந்தாங்க அந்த சைனீஸ் இருக்காங்ல செரி சிங்கப்பூர்ல வந்துட்டு ஏ ஐ டி கிட்டுன்னு இருக்கா நம்ம்பூர்ல திடீர்னு போயிட்டு இருக்கு போது ஹாட்டடாக்ல இறந்துட்டாங்க அப்டினு சொ சொல்றாங்கல ஏஜ் இப்பல்லாம் வந்து சின்ன வயசு பசங்கள இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்கள அதுக் அதா அந்த சிங்கப்பூர்ல எல்லா ஏரியாலும் வந்து எதோ ஏ இ டி கிட்னு சொல்லி இருக்குங்கா ஆம அத வந்துட்டு ரயில்வே ஸ்சேஷன் பஸ் ஸ்டாப் கீக் எங்க மக்களோட கூட்ட ஜாஸ்தி இருக்கோ அங்க எல்லா இடத்துலயு ஃபிக்ஸ் பண்ணணு ஜஸ்ட் அந்த மிஷின நம்ம எடுத்து நம்மளோட செஸ்ட்லயு ஸ்டொமக் எல்ன் சிக்ஸ் பன்னிட்டுஅத ப்ரசர் மட்டு கொடுதோம்னா ஹாட் அட்டாக் இருக்கா உண்மயான்மே கார்டியாகு வந்து அரஸ்டாயிருக இல்லயங்ரது ஃபைண்ட் பன்னி உடனே சொல்லிடுங்லமா மிஷின்ல எஸ்
அது சில இன்டர்நேஷனல்ல அந்த மாரி வச்சுதா இருக் இருக்காங்க அங்க மட்டும் இல்ல இன்னு ரென்டு ஊர்
ஆஹ் ஓக்கே ஓக்கே ஆஹ் ஆக்சுவலி அது வந்து என்ன என்னது நம்ப ஊர்லயும் வந்து பண்ணணு அத வந்து எல்லா இடத்துலயும் நரைமுறைக்கு கொண்டு வரணும் அந்த ஏடிக்கிட்ட எல்லா இடத்துலயூ விற்றுங்ரமாரி போட்ருந்தாங்க
கொன்டாத நல்லாதா இருக்கு நம்மவூரு இம்ப்ரூவ் ஆகு
இன்மோ நாம நம் அந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்ருந்தாங்க ட்ரெயின்ல இருந்துச்சி பஸ்ல இருந்துச்சி அதுக்கப்புற பார்க் ஏரியா எல்லா இடத்துலயுமே இருந்தது ஸ்கூல கூட இருந்தது உம்
ஓ
அப பட் அந்த ஆ ஆமா அந்த மிஷினே வந்த ஆட் ஆட்டோமெட்டிகா ரியாக்ட் பண்ணுது இவங்களுக்கு இப்போ கார்டிய அரஸ்ட் இருக்கா இல்லயா இருந்ததுனா நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஃபஸ்டேடு குடுக்கணு இல்லைனா இல்ல இவங்க நார்மலா மயக்க போட்டருக்காங்க இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கற மெசேஜு அதுவே ஷோ பண்ணுது சோ அந்த இமீடியட் ஹார்ட் அட்டாக்லால டெத் ஆகறது வந்து குறையு அந்த மிஷின யூஸ் பண்ண ஆரமிச்ங்லா சிஸ்டர்
சொல்லுங்க மிஸ் அப்பற நல்லா ஐடென்டிஃயா தா இருக்கு டக்குனு ஃபஸ்டேட் பண்றதுக் ஹெல்ப் புல்லா இருக்
ஆஹ் ஆமா ஆமா சே இப்ப தேவையில்லாம இந்த் ஃபஸ்டேடு ஆஹ் வ என்னது இவங்களுக்கு எந்த பிராப் ளவுமே இல்ல ஆனா ஃபஸ்டேட் பண்ணிடோ அந்த க கன்சுசன் நடக் தது
ஆமா நமக்கு அது எதனால அவங் மயகிட்
அ ஆஹ் ஆமா ஆமா சிஸ்டர் அதையும் அதையும் பாத்தே அதுவு ஒரு நல்ல விஷய மாதான் இது ரெண்டயு எக்ஸிகியூட் பண்ணாங்கனா நல்லாதா இருக்கு நம்ப நாட்லயு ஆக்சுவலி ஆமா நெறய ஸ்கீம் வந்துட்டே தா இருக்கு பண்ட்டே தா இருக்காங்க பட் நம்ளுக்கு அந்த அளவுக்கு அட்வான் ஸ்டா வந்துட்டு
ஆ அப்டி இல்ல ஆமா மெடிக்கல் இதுல அட்வான்ஸ்டா இல்ல மத்ததுல அட்வான்ஸ்டா இருக்கா உம் மெடிக்கல்ஃபீல்ல கொஞ்ச கொண்டந்தா நல்லாருக்கு
ம்பதுல வந்து மெடிக்கல் ஃபீல்ல ரொம்ப அஃபக்ட்டானா தா அடுத்தது நம்ளுக் கு இம்ப்ரூமெண்ட் வந்து உடா து உடனே எக்ஸி கிட்டாய்ட்ருக்குனு வச்சுக்கோங்க ஓகே சிஸ்டர் உம் ஓகே சிஸ்டர் சரிங் சிஸ்டர் போய் கிச்சன் ஒர்க்க இல்ல சிஸ்டர் தே ப்ளேஸ்ல சேம் சேம் ப்ளேஸ்ல தா ஒக்காந்துட்ருக்க ஓகே சிஸ்டர் ஆ ந இங்க ஃபை மினிட்ஸ் இருக்கு டல் தாட்டி முடிச்சுட்டா உம் ஓகே சிஸ்டர் ஓகே செரி கன் கெ‌ பண்ணுங்க போய் கிச்சன் ஒர்க்க காரி ஒர் பண்ணுங்க ஓகே சிஸ்டர் பாய் அ பாய் பாய் பாய்